ஹலோ என்ன நிஷா பண்றீங்க
நாங்க இப்பதா சாப்ட்டமா அப்டியே உக்காண்ட்ருக்கோ
சேர் நிஷா ஆமா இவா கிளம்பி போயிட்டானா காலையில
ஆ காலையில கெளம்பிட்டாருங்கா
சேரி நிஷா நா லேட்டா தா எந்திருச்சே இப்பதா பேங்க்குக் அ அக்கொண்ட் கேட்டன்சொல்லு பேங்க் அக்கௌண்டு
ஆமாங்க்கா
அ போய் பாத்துட்டு வந்தே அங்க போய் நீ ரிசக்ஷன் பண்றே அமௌண்ட் போகுதுண்ணா அவங்க என்னோட அக்கௌண்ட் நம்பர் வச்சு போட்டு பாத்தாங்க இங்கனா எதுவுமே பிளாக் குமா எதனால இப்டி வருது அப்டின்னு கேட்டாங்க தேவையான அமௌண்ட்ல டிரான்சாக்சன் பண்ணீங்களா இல்ல ஏதாவது வந்துச்சா அப்டின்னு கேட்டாங்க இது மாரி ஒரு லோன் ஒன்னு அப்ளை பண்ணேனா அத அந்த லோன் அமௌண்ட் தா செவண்டி தௌசண்ட் வந்துருச்சு அப்டின்னு சொல்லி சொன்னே
ம்
அப்புறோ இங்க எதுவு பிளாக்ல இல்லாம செக் பண்ணி பாருங்க அப்டின்னு சொல்லிட்டு அவரு உள்ள அந்த மேனேஜர் கூப்ட்டாங்கனு உள்ள போயிட்டாரு
ம்
நா இது ஜி பேயில அமௌண்ட் மத்திரம் மாறுதுன்னா
அப்ப இது நீங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு மாத்தி பாத்தீங்களா
இல்ல நா இங் இங்க வீட்டுல இருந்து ரெண்டு மூணு தடவை மாத்தி பாத்தே மாறவே இல்ல
இப்ப காண
இப்ப காலைல ஆ அங்கேயே பேங்க்ல இருந்தே மாத்தி பத்தே மாறுச்சு
ஆ
திருப்பி அங்க மாத்தறவங்களே திருப்பி மாத்தி வுட்டாங்க
இல்ல நா என்ன
மறுவுடி நீங்க வீட்டுக்கு வந்துட்டு டிரான்சக்ஷன் பண்ணி பாதிங்களா
புரிலக்கா எனக்கு எது கேக்கல
இல்ல மறுபடியு வீட்டுல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி பாத்தீங்களான்னு தானே கேக்குற
ஆ
ஆஹ் இன்னு வீட்டுல வந்து பண்ணி பாக்கல
ம் பண்ணி பாத்துருக்கலா இல்லைங்கா அப்பாவது கூப்ட்டு ஏதாது பேசி
ஆமா பண்ணி அங்க போ அங்க போனே சாப்பாடு தா நேத்து சாம்பார் வெச்ச நிஷா இன்னைக்கி எதோ நான்வெஜ்லா எதோ ல்ல ஒரு கோயிலே ரொம்ப தூரமா இருக்குது
ஆ
புள்ளைய சொல்லிட்டு அவரே ஆ ஏதோ ஒன்னு செஞ்சு வெய்யி நா யாரோ தாட்டு வுடற சாப்பிடறதுக்கு எனக்கு குடுத்து வுடுன்னாரு பாத்த சாப்பறதுக்கு வரவேயில்ல யாரையுமே குடுத்து யாரு தாட்டி வுடவு இல்ல சா வச்சு அப்டியே இருக்குது
அதனால இப்ப சாப்பாடு வச்சிட்டிருக்கங்க
நா சாப்பாடு வெச்சு விட்டே பேங்க்கு போயிட்டு வந்தே ஆமா சி அங்கயே கலக்கி குடுத்துப்பாங்க
போதிலக்கா
சில்லி நம்ம வீட்டுல கொண்டு வந்து கலக்கறோம்ல
அ
அப்டி கலக்காம கடையிலயே கலக்கி தருவாங்க அவங்க வெச்சிருக்க மசாலால
செரி செரி கா
அந்த மாரி ஒரு கலக்கி ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்தோ
ஆ
அது குளிச்சுட்ருக்கே வ சாப்பறக்கு வரேன்னாரா இன்னிக்கி கோயில்ல போய் பாத்துட்டு வரே, அப்டின் சொல்லிட்டு போனாரு.
சேரிங்க்கா.
பொரிச்சிட்ருக்கே.
சேரி சாப்டுங்க சீக்கமாப் ப்ளேவே நீங் கூப்ட்ருப்பிங்களாட்ருக்கு நா தோஸ் சுட்டுட்டுருந்தன்னா இங்க சார்ஜர் முன்னாடி ஏறிட்ருந்துது.
ஆ ஆ சேரி சேரி.
அப்பறந்தா வந்து பாத்தா நீங் கூப்ட்ருக்கீங்க.
அதுதா கால் பண்ணே சும்மாதா சேரி என்ன பண்றீங்கன் கேக்கலானு.
அ அத்தா தோச அப்ப வந்து நீங் கூ ப்டிங்க நா அப்ப கூட சொல்ணுன் நெனைச்சே அம்மாட்டா அம்மா இந்தமா அக்கா கூப்ட்ருக்காங்க அப்டின்.
ஹ.
அப்புற நீங்க பேசிட்ருந்தீங்கன் நெனைக்கிறே அப் அம்மாவோட லை
ஆமா அப்புற கொஞ்ச நேரோ கழிச்சு கூப்ட்டாங்க நெனைக்கிறே உனுக் கூப்புட்டு
ஆ
கட் பண்ணதுக்கப்புறோ கொஞ்ச நேரங் கழிச்சி அம்மா கூப்ட்டாங்கன் நெனைக்றே.
அதனா
க்கா பேங்க்கு இல்ல அப்பதா சொன்ன அம்மாட்ட இந் மாரி பேங்க்குக் போறே கறி எடுக்க வந்துட்டே இவ வரேன்னா அப்டின் சொல்லி சொல்லிட்டு அப்பதா பேசிட்டு வெச்சே.
அ அ.
ம். சாம்பார்ருக்கு சூடு பண்ணி வெ ச்சே சாப்பாடு மட்டு சூடா வெச்சுக்கிட்டே நேத்து வெச்சதெல்லா கெட்டு போயிட்ச்சு.
அ.
அதனால நேத்து கரகம்பாளிக்கு போயிட்டாரு நைட்டு அண்ணா. அதனால அங்க ந்த ராஜிதா வருவாங்கல்ல ராஜிதா.
ஆமாங்க்கா.
வுங்க வீட்ல கொண் போய் விட்டுட்டு போயிட்டாரு சாய்ந்ரோ. நைட்டு பதனொன்ற மணி பன்னெண்டு ஆயிரு அ தனியா ஏ இரு அங்க போயி இ இரு அங்க போய் இருன் சொல்லி க சாய்ந்தர கொண்டு போய் உட்டாரு. அ அங்க போயிட்டே. பாத்தா அங்க எதோ க்ங்க கரகோ இது பண்ண போன எடத்துல எதோ பெரிய காரியோ ஆயிர்ச்சா. அது லேட் ஆயிருச்சு ரெண்டு மணிக்கு மறுவுடியு அங்கருந்து கூட்டிட்டு வந்தாரு.
ரெண்டு மணிக் வந்தீங்ளா அப்புறோ.
அ ரெண்டு மணிக்கு வந்தே அதுமில்லாமா அங்க தூக்கமே இல்ல எனக்கு வேற எடம் மாறுனது
ஒரு மாரி இருந்திருக்கு தூ
இல்ல அது காத்து இல்லையா அப்டியே ஒரே கப்புன்ருந்துச்சு. அப்றோ சோ கூப்ட்டு ஒரு பதினொரு மணியாட்ட பதனொன்ற மணிக்காட்ட சொன்னே. இந் மாரி ரொ கம்ஃபடபுளாவே இல்ல ஒரு மாரியா இருக்குது. அப்டின் சொன்னே. அப்பற் நா வந்துருவே கொஞ்ச நேரோ அப்டியே அமைதியா படுத்துரு அப்டின் சொல்லி சொன்னாரு. சேர்னு இருந்தே அப்புறோ ஒரு ஒன்ற மணிக்காட்ட ஃபோன் வந்துச்சு கெளம்பிட்டே அரைமண் நேரத்துல வந்துருவே யாரு ரெடியா இரு அப்டின்னு சொல்லி சொன்னாரு சரி என்ன பண்ற என்ன பண்றது கரட்டா வந்தாரு அப்ப ரெண்ட காளுக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு பேருமே தூங்கிட்டோ
இம் அவங்கல்லா எது கேக்கலீங்களா அன்னைக்கு வேற வந்து தூரி விளயாடவே இல்ல அவுங்க கூட போயிட்டாங்க
எது புரில
இல்ல அன்னைக்கு வந்தாங்க தூரிலா எதுவுமே விளையாடல நம்மதா விளையாடிட்டு இருந்தோ
எங்க
ஆஹ அன்னைக்கு ஊருக்கு வந்திருந்தோ இல்லேங்கா
ஆம்மா
அன்னைக்கு நம்ம தான தூரிலா விளையாடிட்டு இருந்தோ அவங்களா எதுவுமே விளையடவேயில்ல
அவுளுக்கு என்னன்னா இம் நம்ம ஃபேமிலி வந்திருக்குதுன்னா அவங்கள டேக் கேர் பண்ணமா உட்டணாம்மா
ஆஹ
அதனால அதுல அவங்களுக்கு ஒரு போசசியுனஸ் தா
அய் யோ
ஆஹ ஆதானல அது அவங்களுக்கு புரில சின்ன பிள்ளைங்க தான அப்பற எங்க அத்த சொல்லியிருப்பாங்களட்டங்குது சின்ன மாமியாரு நாளக்கு உனக்கு கல்யாணம்ம மரேஜ் ஆச்சுன்னா நீயு இப்டிதா உ ஹஸ்பண்ட் விட்டயே பாத்துட்டே இருந்துட்டு நாளைக்கு நா வரும்போதும் நீ இப்டித்தான நீ என்ன இப்டி தான டேக்கேர் பண்ணுவீங்க அதுதா அன்னியு பண்ணிருக்கா அப்டின்னு சொல்லி இப்டி சொல்லிப்பாங்கலட்டங்குது
ஆஹ் அப்டியே அந்த பாப்பவும் சொன்னாங்களாமா அதா இந்த மாரி அண்ணி நம்மளே கண்டுக்கவே இல்லன்னு ஹலோ
ஹா ஹலோ
அக்கா ஒண்ணுமே இவ்ளோ நேர கேட்கவே இல்லகா
கட்டாயிருச்சு அதுனால அதையு கட் பண்ணி உட்ட செரி அந்த கால பேசிட்டு வரட்டுமா அங்க வெலவுல இருந்து கூப்பு என்ன நடந்து பேசிட்டு வர இரு
ஆஹ் செரி நீங்க பேசிட்டு வாங்க பேசிட்டு கூப்